ஹலோ ஹலோ வணக்கம் தோழி ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
ஆஹ
ஆஹ் சொல்லுங்க தோழி கேக்குதுங்களா
கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது தோழி சொல்லுங்க
சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க
சும்மாதான் இருக்கன் தோழி நீங்க என்ன பண்றீங்க
நானும் இப்பெதான் என் குழந்தைகள்லாம் தூங்க வச்சுட்டு சும்மாதான் இருக்கேன் சொல்லுங்க
உஹம் உம் சொல்லுங்க தோழி எப்படி போகுது வேலெல்லாம் ஜதா
உம் வேலை எல்லாம் முடிஞ்சுது டயர்டா இருந்தது இப்தான் செரி ரெஸ்ட் எடுக்கலான்னு கொந்தத்த
உம் சரி தோழி உங்களோட வேலைகல்லாம் எப்படி போகுது எதன்னா நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல வீட்டுலதான் இருக்கீங்களா
இப்போதைக்கு வீட்டுலதான் இருக்க மெட்டர்ன லீவ்ல இருக்கேன் பிள்ளைகள் பாத்துட்டு
ஓ சரி தோழி உங்களோட வேலை உம் உங்களோட வேலைகள்ல்லாம் என் என்ன மாதிரி வேலைகள் தோழி நீங்க பண்றது
நான் பண்றது ஐடில ஒரு பண்ற
சேரி சேரி தோழியோ
நீங்க
நா ஹவுஸ் ஒய்ஃப்தா தோழி
ம்
சைடுல கொஞ்ச ஆமா ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க தோழி பாத்தீங்னா
அஹ் அதா என்ஜாய் பண்ணிணு இருக்கனே என்ன பண்றது அ எல்லாரு அ்நத எஃபெக்ட அப்டிஸ் அப்ரிஷியேட் பண்ண மாட் ட்டாங்க என்ன பண்றது
ஹம் ஹம் வீட்ல எல்லா வேலயு செஞ்சுட்ருக்கோ கேட்டா என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேப்பாங்க
அதுதா ஹட் என்ன பண்றது ம் புரிஞ்சிக்க மாட்றாங்க பவர் ஆஃப் மைண் ப்டின்னு ஒரு புக் இருக் க்கு தோழி அது படிச்சோன்னா நம்ப மைண்ட் க்கே வந்து பாசிட்டிவா மாறிடுது
அப்படியா ஹஹ செரி ஓகே தோழி நீங்க வா படிச்சிருக்கீங்களா தோழி
ஆஹ் அது நான் படிச்சேன் ஒரு டென் பேஜஸ் படிச்சேன் அதுவரைக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா நம்புறோமோ இப்ப எப்டி கடவுள் கிட்ட நம்ப ஒரு க்க வேண்டுமோ அந்த மாரி நம்ம பண்ணும்னா நல்லாவே நம்புள க்கு ரிசல்ட் கெடைக்கு நா அத ட்ரை பண்ணி பாத்தே ரீசன்ட் டேஸ்ல பாசிட்டிவாதா போயிட்ருக் க்கு என் லைஃப்ல
உம் சரி அப்படியா சரி நா பாத்து வாங்கி படிச்சு பாக்குறே தோழி அவ்ளோ இதுவா ஆனா நிஜமாவே மைண்டு தா தோழி எல்லாத்துக்கு காரணோ நம்ம வந்து எது நெத் பன் அப்பறமோ அது தா நடக்குது நம்ம வந்து கரக் திங்க் பண்ணிக்கணு எப்மே பாசிடிவா திங்க் பண்ணிக்கணு நெகிடிவா எது நெனைக்காம நல்லது இதே நடக்கணுனு நெனைப்பதே போதும் அதெல்லா வாங்கி நா படிச்சு பாக்குற தோலி ம்
வாட் யூ திங்க் யூ பிகம் அத தா புத்தரே சொ சொல்லிருக்காரு
ஆமா ஆமா அவரு எப்மே அத தான் சொல்லுவாரு எப்மே மைண்டு தா மைண்டு் தானு அவரு வெச்சோனோ கரெட்டா இருக்கு
ம்
எல்லாமே பேசிக் மைண்ட் தா தோழி நம்ம எதோ பாசிட்டிவா நெனச்சசோனா பாசிட்டிவா நடக்கு நெகட்டிவா நெனச்
நெகட்டிவ்லயு பாசிட்டிவா நெனைக்கணு அது தான் ஒரு விஷயமே நெகடிவா தா போய்ட்டே இ
ம் ஆமா ஆமா
இருக்கும் அரு புரிஞ்சுக்கணு அத செரி செரி வீட்டுல கேக்க மாட்டாங்க என்ன பண்றது
உம் உம் ஆ
அப்பறோம் நீங்க என்ன பண் பண்றிங்க இப்ப உங்க வேலல முடிஞ்சி போச்சா
ஆ என்னோட வேல எல்லா முடிஞ்சது தோழி செரி கெழந்தைகளு என்னோட கெழந்தைகளு தூங்கிட்டு இருக்காங்க செரி கொஞ்சம் ஃப்ரீயா ஆயிட்டுமே நானு உங்களுக்கு கால் பண்ண
செரி செரி தோழி
இப்போ இந்த மேக்கப்பு அந்த நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லா பத்தி உங்களுக்கு தெரியுமா
ஆ தெரியு தோழி நா இப்பதா ரீசன்டா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண அது எப்படின்னா ஒரு ஒரு ஸ்கின் டைப் வறுக்கு உங்களுது வந்து ட்ரைஸ் ஸ்கின்னா இருக்குன்னா அதுக்கேத்த வந்து கிளென்சர் டோனர் மாய்சரைஸர் வாங் முல நீங்க வந்து அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இரு
உம் உம்
இப்ப வந்து பார்லர் போகணும்னா சொல்லுவாங்க நம்ம ஸ்கின் டைப் என்னன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சஜஷன் கேட்டோனா
உம் ஆஹ்
வால போன அவங்க வந்து டாக்டர் சாக்சன் பண்ண சொல்றன் அந்த மாதிரி கின்ச தூ மா்சுரைசர்
ஆஹ் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் சொல்றீங்களா தோழி நீங்க அப்பதான் நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்கும் உம்
உம்
உஹம் உம் உம் அப்படிங்களா சரி தோழி நான் ஓ சரி தோழி நானும் என்னோட ஸ்கின் டைப் பாத்து ஆர்டரு போட்டுக்கிறேன் தோழி அ உம் டிரை பண்ணி பாக்குறேன் நானும் சரி தோழி இப்போ சப்போஸ் இந்த ஆஹ் இல்லத்தோழி இப்போ நம்ம ஸ்கின் டோன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த ஸ்கின்ன்னு நம்ம எந்த டைப்புன்னு நம்ம ஸ்கின்
இப்ப வந்து கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துலயே உங்களுக்கு ஆயிலல்லாம் இருக்கு புல்லாவே ஆயில் இருக்குன்ன ஆயில் பேசு இப்ப கொஞ்சம் நேரம் விட்டிங்கனா போ சீக்ஸ்லலாம் எல்லாருக்கும் மூ குள்ள நெத்தியில மட் ஆயிலா இருக்கும் அப்படின்னா அந்த ஃப்ரேச இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நம்ம வாங்க அப்படிதான் கண்டுபிடிக்கணு முடியும் இல்லைன்னா சில டோனர்ரோ இதுவோ வாங்கி சின்ன சின்ன குவான்டிட்டியா வாங்கி ட்ரை பண்ணாதான் நம்ம சொல்ல முடியும்
ஆஹ் எனக்கு வந்து பாத்தேன் எனக்கு ஆயிள்எல்லாம் இருக்காது ரொம்ப தான் பய்ன் மாதிரி இருக்கும் உம் உம் ஆனா எனக்கு ரொம்ப டிரையா தான் இருக்கும் தோழி அப்பப்ப இந்த இப்போ நம்ம வெயில் காலம் அது கூட இ மழை மழைக்காலம் வந்தா அந்த திட்டு திட்டா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அப்டி ஆவும்தோழி
டிரை ஃபேஸ்னா இந்த
ஆஹ் அது அதுக்கு பிரகரம் பண்ண
எடுத்துக்கலாம் சில சில இதுக்கு ப்ராடக்ட் உம் வாங்கி கிளின்சிங் பஸ்ட் பண்ணணும் எப்பமே கிளின்சிங் பண்ணிட்டு டோனர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மாய்சரைசர் யூஸ் பண்ண உம் அந்த மாதிரி பண்ணும்னா அந்து ரீட்டெய்ல ஸ்கின்ன மாய்சரைசர் யூஸ் பண்ணி டென் மினிட்ஸ் அப்புறம் மேக்அப் அப்ளை பண்ணா எபக்ட்டிவ்வா இருக்கும் அந்த மாதிரி
ஓ சரி உஹம்
சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்றாங்க நான் வந்து நெறைய சன்ஸ்கிரீன் யூஸ்ன் பண்றதுல்ல அதெல்லாம் இப்டி பண்ணோம்னா நம்ம ம் ம் பேஸ் வந்து மெயின்டெயன்
இவங்க ஆம்ஸ் சரி சரிங்க தோழிஅதான் அது மாதிரிதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன் தோழி பாத்துட்டு இருக்கேன்
உஹம் உஹம் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் நாய்க்கால
ஹும் சரி கண்டிப்பாதோழி நானும் பாக்குறேன் நானு ட்ரை பண்ணி
யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி இல் உ
ஆஹ்
அதையும் வாங்கி நம்ம ட்ரைபண்ணி பார்க்கலாம் ஆனா
ஆஹ் சரி கண்டிப்பா தோழிநம்ம அது வாங்கி நான் பாத்து எப்படி இருக்குன்னு சொல்றேன்தோழி நான்
உம்
போட்டு பாத்தாதான் நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்காங்க அங்க அன்னிவன் டோனா இருக்கு நம்மளுக்கு அது ஒரே கிளியர் என்னாந்துக்க மாட்டேதுங்குது
நீங்க அது வாங்கி ட்ரை பண்ணிட்டு ஸ்டோப்ன்னு ஒண்ணு இருக்கு பிரைமரு மேக்கப் எல்லாமே கீரிமா நா பேமஸ் தான் அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க எது அது செட்டாசு வாங்கி நான் ரீசொட்ன்டா யூஸ் பண்ணேன் நல்லா தான் இருந்தது எல்லா ஸ்கின் டைப் ஓ செட் ஆகும்னு சொல்றாங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மீஷோ கூட இருக்கும்
உம் சரிதோழி நான் பாக்குறேன் அது வாங்கி ட்ரை பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு ஏன்னா ம் வெளியே போனாலும் எதனா ஒரு மேக்கப் பண்ணிட்டு போறோம்னாலும் அந்த இடம் மட்டும் இது கொஞ்சம் அன்னீவனா தெரியுது அதுக்குதான் பாக்கு
அது க்ளீன்சிங் டோனிங் மாய்ட
ஓ நீங்க அத வந்து நம்ம ரெகுலரா ஆஹ் டெய்லி ரொட்டன் பண் சொல்றீங்க உம்
ஏ என் கசின் மத்தம் இன்னைக்கு வந்து கேன் நான் இருக்குறதா சொன்னேன் ரைட் ரைட்டா இருக்காது தோழி பர்ஸ்ட் வந்து இதுவா இருந்தது இப்பதான் அந்த டொல் தெரியுது
ஆஹ
ஆமா
சரி தோழி நானும் அத வாங்கி அதான் நைக்காதானே சொன்னீங்க வாங்க
உம் நாயக்கால சமமர்செல் போடுறாங்கஅது வாங்க ஏன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கும்
ஹம் சரி தோழி நான் வாங்கி அத டெய்லி ரொட்டீனா யூஸ் பண்ணி பாக்குறேன் அது நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே கண்டின்யூ பண்ணிட்டு சொன்னீங்கள மேக்கப்க்கு அந்த ஸ்டோப் கிரீம் அதயையும் நான் வாங்கி ட்ரை பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு
ட்ரை பண்ணிப்பாக்குறேன்
அத நான் பாக்குற தோழி அதைதான் நம்ம நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் நம்ம ஸ்கின்னுக்கு என்னன்னே தெரியலையே இப்ப நீங்க சொல்லிருக்கீங்கள நான் அதெல்லாம் போட்டு பார்த்து வாங்கி ட்ரை பண்ணிப் பாக்குறேன்
சரிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிப் பாரு
உம் கண்டிப்பா தோழி அங்க ஆஃபர்லாம் போமா தோழி இந்த நை்கால
ஆஹ
உம் சரி தோழி தோழி ஹலோ எனக்கு ஒரு அழைப்பு வருது உம் இருங்க தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது நான் அப்பலாம்